ஹலோ சிஸ்
ஆ கேக்குதுங்ளாப்பா
ஆ கேக்குது
கேக்குதா
ஆ கேக்குதுங்க சிஸ்
ஓகே ஓகே ஓகே நீ சாப்ட்டீங்ளா ஓகே ஓகே ஓகே நல்லா இருக்கேப்பா நீங்க நல்லா இருக்கிங்ளா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா ஓ கே
அ, ம்
ம்
என்ன சிஸ்டர் பண்ணீங்க காலைல இருந்து
காலைல இருந்து இன்னைக்கி கொஞ்சோ எனக்கு நேத்துல இருந்து கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அதனால காலைலே எல்லா வேலையு முடிச்சுட்டு கொஞ்ச நேர ப ரெஸ்ட்டு எடுத்தாச்சு
ஓகே ஓகே ஓகே
கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு சேரி கால் அட்டன் பண்ணலா அப்டின்ட்டு ட்ரைப் பண்ணி பாக்கலாமே அப்டின்னு சொல்ட்டு இப்ப ட்ரை பண்ணே
ஓகே ஓகே இங்கயு காலைலருந்து பிள்ளைங்களா இன்னக்கி ஸ்கூலுக்கு சீக்கிர போயிட்டாங்க
ஆ
கொஞ்சோ சாப்புட்றக்கு எங்க பாப்பா அடம் பிடிக்காம கொஞ்சோ சமத்தா சாப்ட்டு போனனால எந்த வித டென்ஷனு இல்லாம ஃபிரியா ஆயாச்சு
ஆமாங்க பிள்ளைங்க சாப்பிட்றதா பெரிய விஷயமா இருக்கு பாத்தீங் னா ஒவ்வொரு நாளும் மெனு வந்து அவங்கட்ட வந்து நம்ம கேக்கணு
கேக்கனு
ஆமா நம்ம எதா எதா செஞ்சு கொழம்பெல்லா செஞ்சு குடுத்துவுட்டோம்னா அந்த கொழம்பு சாதம்னாவே பிள்ளைங்களுக்கு வந்து அவ்ளோ ஒரு கஷ்டமா இருக்கு பாத்துக்கங்க
நா ஒன்னு சொல்றே சிஸ்டர் எங்க வீட்ல எங்க பாப்பாக்கு கொஞ்சோ சண்டேலருந்து ஒ கொஞ்சோ வயிறு ப்ராப்ளம் இருந்து வந்துருச்சி கொஞ்ச நாங்க சண்டே வெளிய போனதுல வெ வெளியே சாப்டுட் டோ கொஞ்சோ சேராம் பெயிர்ச்சி நிகள்லருந்து இன்னைக் என்ன கெழம தேஸ்டே ஆயிருச்சி கொழம்புங்றதே நா இன்னு நா வைக்கலவு ஏ நா வெறு ரசோ மோரு தயிரு கஞ்சி இப்டியே தா குடுக்குது ட்ருக்கோ ரெண்டு நாள் பாப்பா ஸ்கூல்க்கு போல வீட்லதா இருந்தனால வெறு கஞ்சியா குடுத்தாச்சி
ம்
ஆ அடுத்து ஸ்கூலுக்கு போற அன்னைக் கி வெறூ தயிர் சாதோ குடுத்துருக்கு இன்னைக்கிமே காலையில வீட்ல சாப்படும் போது மட்டு கொஞ்சோ வத்த கொழம்பு மட்டு ஊட்டிட்டு ஏனா ஸ்கூலஸ் வத்த கொழம்புலா குடுத்தா சாப்புட மாட்டாங்க
ஆ ஆ
அந்த கசப்புக்கு சாப்புட மாட்டாங்கன்ட்டு ஏ ஏ முன்னாடி கொஞ்சோ சாப்ட்ரு பாப்பாஸ் கூலுக் தயிர் சாதமே குடுத்துவுட்றன்னு தயிர் சாதோந்தா இன்னைக்கு குடுத்துவுட்ருக்கே
இல்ல பிள்ளைங்களுக்கு வந்து அதுவ் கொழம்புன்னா அதவ் எவ்ளோ கஷ்டோ நீங்கே ப பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறா
பாப்பா ஃபஸ்டேண்டர்ட்
அ ஃபர்ஸ்ட்டேண்டட நீங்கலா சொல்றிங்க எனக்குலா வந்து அ ஏ பாப்பா டென்த்து படிக்கிது அதுவே இந்த வேலதா செய்து பாத்துக்கங்க கொழம்பு சாதம்னா தொட்றதே கெடையாது ஒரு நாள்லா ஸ்கூல்லருந்து அப்டியே வந்து சாப்பாடு ஒரு ஸ்பூன் கூட எடுக்கல பாத்துக்கங்க சாப்பாடு
ஓகே
காயுமே அது சாப்டுச்சா என்னன் எனக்கு தெரியல நா எப்பவுமே இது சாப்புறக்குலா அவங்கப் பாட்ட கப்ளைண்ட் பண்ண மாட்ட அன்னைக்கு அவங்க அப்பாவ கூப்டே காம்ச்ச இங்க வாங்க இந்த டிஃபன் பாக்ஸ பாருங்க அப்டின்ட்டு ஒரு இது கூட எடுக்கல பாத்துக்கங்க ஒரு வாய் கூட எடுக்ல அப்டி குடுத்துவுட் எப்டி குடுத்துவுட்னோ அதே மாதியே வந்துருச்சு அவுங்கப்பா நா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றே நீ ஃபோன் நம்பரு குடே ஓ கிளாஸ் சார்க்கு ஃபோன் பண்றே அப்டின்டாங்க ஒடனே ஒரே அழுக எனக்கு ஒடம்பு சரியில்ல நா என்னா பண்றதுனு பயங்கரமா ஒரே ஒரு சீன கிரியேட் பண்ணிட்டாய்ங்க
ம்
அதுனால என்னப் பண்றது வேற வழியே இல்ல பாத்துக்கங்க என்ன அவங்க டெய்லியு கேக்குறாங்களோ வெரைட்டி ரைஸு எ பாத்தீங்னா மேக்ஸிமம் லெமன் சாதோ தயிர் சாதோ உருளக்கெழங்கு பிரியாணி
என்ன செய்ய போட்ருவாய்ங்க
அதுல என்னங்க சத்துருக்குது
மாம் சரி
அ அதுக்கு ஒரு அடமன் நம்ம என்ன பண்றோ சரி மதியானோ காலையிலயு கொஞ்சமா சாப்ட்டு போறாய்ங்க மதியானோ கொஞ்சோ தெம்பா இருக்கட்டு சாயந்தரோ லேட்டா வராங்கன் சொல்லிட்டு நம்ம ரொம்ப இது பண் ணி அது என்ன கேக்குதோ அத குடுத்துவுட்டுரே பாத்துக்கங்க
ஓகே ஓகே ஒங்கள எந்த ஊரு சிஸ்டர் நீங்க
நாங்க திண்டுக்கல்ங்க திண்டுக்கல்
ஓகே ஓகே ஓகே ஓகே
டோடல்லா பத்தலையா நேத்திக்கு சாப்பாடு அவங்க சொல்றாங்க ஏமமா கம்மியா வச்சு உட்டிங்கன்னு கேக்குறா
ம் உங்களுக்கு அப்டிதா இருக்குன் நடுவுல நா ங்க ஃப்ரிஜ்ட்ல காய் வாங்கி அடுக்கி சண்டே மார்னிங் காய் வாங்குன அடுக்கனது அப்டியே தா இருக்கு அது எதுக்கு நா ஏன் வாங்குனன்னு எனக்குன் தெரியல
நால்லா அதனால தாங்க இப்பெல்லா காயே வாங்குறதில்லங்க
ம்
வேணுன்னா மொத நாள் பக்கத்தில மார்க்கெட் இருக்கு ஒரு சின்ன குட்டி கட இருக்குது
ம்
வேணுன்னா சாய்ந்தரம் போயி என்ன வேணுமோ அத மட்டுந்தா வாங்கிட்டு வருவேன் பாத்துக்கங்க
ம் ம்
ஃபிரிட்ஜில வாங்கி வாங்கி வச்
இன்னைக்கா அவுட்டிங்ல இருக்கேன் ரொம்ப அவுட்ரு சோ நா வந்து அப்டி போய் வாங்கிட்டு வரணும் வாங்கி தா ஆகணு இன்னொன்னு இவங்க இருக் போம்போதா நா டூ வீலர்ல போகவு முடியு அதனால இவ்ங்க இருக்கம் போதே வாங்ட்டு வந்திருக்கபாண்ணுவோ ஆனா இந்த வட்ட காய் வாங்கி ஒரு காய் கூட நா இன்னோ டச் பண்ணவே இல்ல அப்டியே இருக்கு நானு இத பாக்ற என் எத்தன கை இந்தொட்ட குப்பைக்கு போக போம்ன்னு தெரில
பிள்ளைகளுக்கு கொடுத்து விடல அப்டின்னா நம்மளு செஞ்சு சாப்றதுக்கு நமக்கு தோணாது
சத்தியமா நா இன்னு சாப்டவே இல்ல கொழம்பும் வக்கல ஒன் வீக்க நானு தயிர் சாத தோச ஒரு தக்காளி சட்னி மட்டு போட்டு வச்சுட்டு அதுவே ந்து மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்கிற மாரி உருட்றே நானும்
ம் ம் அதுதா அந்த மாரி என்னாப் பண்றது ம்
நைட்டுக்குன்னு சாத வச்சு பால் சாத சாப்ட்டுக்றேன்றாங்க
ஆ அதா நைட்ல முட்ட இல்லாம சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்லயெல்லா
ஓ
நைட்ல முட்ட என்ன இல்ல அப்பளோ இது ரெண்டுல ஏதாது ஒண்ணு வேணு பாத்துக்கங்க
ம் ம்
இப்ப ரெண்ட மட்டு சாப்டா என்னதா சத்து இருக்கும் இல்லாட்டி எனக்கு ஒடனே எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கித்தறிங்களா வாரத்துல அ மாசத் துல ஒரு நாள் வேணா கேட்டுக்கோன்னுவே நானு இவங்க இப்ப வார வார நேத்தெல்லா கேக்கவே இல்ல உங்க அப்பா ஃபோன் பண்ணி என்னப்பா வேணு ஏதா வாங்கிட்டு வரவாப்பான் கேட்டுட்டாங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்வரவா ஒடனே எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தாங்கப்பா அப்டின்னாச்சு ஒடனே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க
ஐயோ இந்த சிக்கன் ரைஸ்ல ஏன் தா என்னன்றது எனக்கு ஒண்ணும் புரியல
இத்தனிக்கும் நா சண்டே வந்து நா வீட் வீட்ல செஞ்சிருக்கு சிக்கன் ரைஸ் வீட்ல செஞ்சு குடுத்துருக்கு
ம் ஆனா அன்னைக்கு நைட் வந்து அந்த ப்ரைட் ரைஸ் வாங்கிடணு ஆனா ஆனா அந்த ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு இன்டரஸ்ட் இல்ல
அதா அந்த ரோட்ல எல்லா பாத்தீங்களா ரோட் டு மேல வச்சிருக்குறாங்க அ பஸ் அவ்ளோ நானு சொல்லிட்டே இங்க பாரு நீ வரு போது பாத்துட்டே வர பஸ்சு எவ்ளோ பஸ்சு போது வருது எவ்ளோ குப்பையா இருக்கு பஸ்சு அந்த தூசிலா அதுலதா போய் படுது அப்டின்னா ஆ கண்ணாடி போட்டிருக்காங்களாமா அதனால அதுக்குள்ள எல்லா போகாத அப்டின்னு வாங்கே அந்த சிக்கன் எங்குன வச்சிருக்காங்கன்னு கேட்டே
சிக்கன் எல்லா வெளியேதா கெடக்கு அனாமத்தா கெடக்கு
அ அந்த காடைலா பாத்தீங்கன்னா தொங்க விட்ருக்காங்க கடையில அந்த வண்டில ஆ அதெல்லா எங்கப்பா இருக்கு அதெல்லா பாத்திருக்கியாப்பா அப்டின்னு அது என்னதாப்பா அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அது ஈவினிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் விட்டு வரு பாத்தீங்களா பிள்ளைங்க அந்த பசங்க முதல் கொண்டு இந்த இதெல்லா வாங்கி சாப்பிடுதுக பாத்துக்கங்க
அ உண்மையிலே ஸ்கூல் வாசல்கிட்ட தாப்பா நெறைய அந்த சிக்கன் ஃரைட் ரைஸ்சு அந்த மீன் பொறி பானிபூரி இது எல்லாமே இருக்கு ஆனா அத அவங்க இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ஸ அட்ராக்ட் ஆகுற மாரிதா அந்த கலர்ஃபுல்லா அப்டி வங்க அந்த கண்ணாடிக்குள்ள பாக்கு போது அழகா அந்த ரெட்கலர்ல அப்டியே அந்த சிலிஸை மூக்கி வச் கிறதுக்கு அதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு அட்ராக்ட் ஆகுது
வண்டியில பாத்தீங்கன்னா அந்த காடையா தொங்கு பாத்துக்குங்க
ஆ
காட காடய தொங்க விட்டுறு நா தா பாப்பே இந்த வேணும்ன்னு கேட்டா அததானே அப்டியே எடுத்து பொறிச்சு தருவாங்க அது எவ்ளோ எண்ணெ எத்தன நாள் எண்ணெ யூஸ் பண்ணது நம்மலா ஒன்ஸ் டாக்டர் என்ன சொல்றாங்க ஒரு ஒரு தடவ யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது தடவ கூட யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க
ம்
நம்ம அப்டிதா பண்றோ வேனுன்னா அப்பலோ வேனா நாலா ரெண்டு தடவ பொறிப்ப மூணாவது தடவ கீழ ஊத்திருவ பாத்துக்கங்க அந்த எண்ணெய இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க
பண்ணுவே அப்டின்னா ஃபர்ஸ்ட்ட அப்பலோ பொறிக்க யூஸ் பண்ணுவே அது கொஞ்சோ கடுகு தளிச்சிக்குவே வேணா கொஞ்சோ சட் நிக்கதுக்கோ இத யூஸ் பண்ணுவாது அந்த மீன் பொறிச்சதெல்லா கொஞ்சோ அவாட்
மீன் பொருச்சத்தல்லா நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லயா
ஆ அதெல்லா சில பேர் எல்லா சொல்லுவாங்க தோசைக்
ஐய்யயோ இல்ல நம்ம இதுக்கு தனி எண்ணெ தானே யூஸ் பண்றோ ஃபாம்ஆயில் தா யூஸ் பண்ணுவோ தாளிக்கிறதுக்கு வேற எண்ணெ யூஸ் பண்ணுவோல
நா தாளிக்கிறதுக்குமே நா எந்தமே பாமாயில் யூஸ் பண்றது கெடையாது நாங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரே கோல்டு வின்னர் தா பாமாயில் வாங்கி இங்க அத நா பக்குவோ பாத்து கொடுக்கறதுக்கு
நானு வட பொறிக்கிறதுக்குல்லா அந்த பாமாயில் வச்சுக்கிருவே அதுக்கப்பறோ க ஒரு அர லிட்டரு மட்டு கடல எண்ணெ வச்சுப்போ நாங்க ஒரு அர லிட்டரு கடல எண்ணெ ஒரு லிட்டரு இது ஏன்னா எண்ணெ வந்து உங்களுக்கு ஒரே எண்ணெய வந்து யூஸ் பண்ண கூடாதுனு சொல்றாங்க
ஆ
அ மாத்தி மாத்தி ருட் டீன்ல் யூஸ் பண்ணணுன்றனால அ ரசம்ல்லா வச்சோன்னா அந்த கடல எண்ணெயில தாளிச்சோ அப்டின்னா
ம் இல்லே நா எடையல கொஞ்சோ கடல எண்ணெய் ய யூஸ் பன்னி பாத்தே ரொம்ப பிடிச்சச்சு அப்டியே வீடே கமகமகமனு ஒரு இருக்குற மாரி இருக்கும்
ம் நம்ம ஏற்க்கனே பேசிருக்கம்மா
தெரியல அதா எனக்கு டவுட்டா இருந்துச்சு
அதா உங்க வாய்ஸ் எனக்கு கேட்ட மாரி இருக்கு அதா கேட்டே
எனக்கும் அப்டியே தா இருக்கு ஏன்னா உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் கால்
ஆ சேரி சே ஓகே ஓகே ஆ எப்போ ஓபன் பண்ணீங்க
நானு ஒரு டூ டேஸ்சா தா ஓ
ஓகே ஓகே ஓகே ஆ
ஓகேங்க பாப்போம் ஆ அதனால நா கடலண்ண யூஸ் பண்ணறப்பல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடே கமகமன்றச்சு ஆனா அது வா அது எப்டி சொல்றதுன்னா பிள்ளைகளுக்கு அ பிடிக்கலங்குதுக
ஆ அதேதாங்க எங்க வீட்டயு இதா அந்த ஸ்மெல் வருது அந்த கடல ஸ்மெல் வருது அப்டின்னு சொல்லிட்டு அத அத வேணாமா யூஸ் பண்ணாதீங்கம்மா அப்டின்றாங்க
பண்ணுங்க எங்க ஏன்னா எனக்கு காடு கெடையாது மாமா காடு இருக்கும் அவங்க இதுல இருந்து மாமா வாங்கிட்டு வந்து குடுத்தா அத பாமாயில் யூஸ் பண்ணுவே பண்ண மாட்டேன் இல்ல கெடைச்சா யூஸ் பண்ணுவே ஆனா அதுமே நீங்க சொன்ன மாறி தா பூரி வடைக்கி
ஆ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கோல்டு வின்னர் ‌யூஸ் பண்ண முடியாதுல்லையா ஆ அதே நம்ம கோல்டு வின்னர்ல்லாம் யூஸ் பண்ண முடியாது அந்
அய்யோ அதுலயும் நமக்கு தெரியும் நம்ம தா சாப்பிட்ருக்கோ ஆனா நம்ம லிஸ்ட் எழுதும்போது ஏ வீட்டுக்காரெல்லா கேட்ருவாரு போன வாரந்தான இந்த ரீபண்ட் ஆயில் உனக்கு ஒரு லிட் லிட்ரு வாங்கி குடுத்தே இந்த வாரோ த்திலே ஒனக்கு ஒரு லிட்ரு கேக்குற எண்ணய வாங்கி என்ன பண்ண என்னமே நா என்னமோ கிச்சன் குள்ள உக்காந்து தனியா குடிச்சக்கிட்டா தாங்க இருக்கே அப்டின்பே நானு
நா எல்லா எண்ண ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவேங்க எண்ணயும் கம்மி யூஸ் பண்ணுவே உப் ப்பூவுமே வந்து கம்மியா தா யூஸ் பண்ணுவே எங்க வீட்ல சாப்புறவங்க எல்லாமே திட்டுவாங்க
அதனால கொஞ்சோ அடிக்கடி குருச்ச ஐட்டமா தா கேட்பாங்க
அத எங்க ஆமா ஆமா ஆ எங்க அம்மாலா கேட்பாங்க ஏ பாப் கொஞ்சமாது உப்பு போட வேண்டதானப்பா அப்டினுவாங்க உப்பு போட்டா தானப்பா அந்த டேஸ்ட் எல்லாம் தெரியும் அப்டின்வாங்க எங்க வீட்ல அவரும் பழகிட்டாருங்க உப்பு அந்த நாங்க செய்யற சாப்பாடு நாங்களும் பழகிட்டோ யாரு
அண்ண என்ன ஒர்க் பன்றாங்க
பி டி டீச்சர்
நா கன்ஃபார்ம் பண்ணிட்டே ஆ ஓகே
ஓகே நான் கூப்புற அப்பறம்மேட்டா ஆ ம் முடிஞ்சதா டைம் ஆச்சா நம்ளுக்கு
இல்லையே
ம் இன்னும் டைம் இருக்கா
டைம் தெரியல நீங்க உங்க போன்ல பாருங்களே கொஞ்ச சோ என்னதுல லாக் எடுத்து குடுத்து பண்ண முடியும் அப்டியாப்ப
உம்
உம் உம்
ஓகே டென் ஆயிடுச்சு கட் பண்ட்றேதான உம் உம் உம் ஆ
ஓகே ஓகே